ஹலோ சேரிங்க ஆ கேக்குது கேக்குது ப்ரோ ஹலோ நா நல்லா இருக்கே ஃப்ரோ நீங்க
நல்லா இருக்கு ஃப்ரோ
அ ப்ரோ அங்க மேல போய் பாத்துடுவாய்ங்க
மழ எல்லா பெய்ல ஃப்ரோ அங்க மழ பெய்தா ஃப்ரோ
ஆமா மழ பெய்ய இப்ப தா ஸ்டார்ட் ஆயிடுச்சு ப்ரோ மழ பெய்ய
அ இங்க மழ எல்லா எதும் இல்ல ப்ரோ
எந்த ஊரு ப்ரோ
அங்க இங்கதா
இங்கதானா ஹலோ
புர்ல ப்ரோ
பேக் வாய்ஸ் பேக் கிரவுண்ட் வாய்ஸ் கேக்குதுங் ப்ரோ
ஆ இப்ப கேக்குதுங்ளா
அ இப்ப கேக்குது
ஆ சாப்ட்டீங்ளா
நா சாப்ட்ட ப்ரோ நீங்க
அ என்ன பண்றீங்க நீங்கோ காலேஜா வேல செய்றீங்ளா இல்ல
வேலை பாத்துட்டு இருக்கே ப்ரோ போணு வேலை நல்ல வேலையா பாத்துட்டு காலேஜ் முடிச்சு இப்போ சப்டு ஓட்றே ப்ரோ
ஆ ஓக்கே ஓக்கே ப்ரோ
நீங்க
ஆங்க என்னா வேலை செய்றீங்கன்னு கேக்குறீங்ளா ப்ரோ
ஆமா
கப்பல்ல வேல செய்றேம் ப்ரோ
ஷிப் கப்பல்லே கப்பல்லேடா நா ஓர்க் பண்றீங்க அங்கே
பல்ல உள்ள மேனேஜரா இருகம் ப்ரோ
ஹலோ பரவாயில்லை ஃப்ரோ ஆனா இப்போசிங்க இருக்கு ஃப்ரோ
டிம் மேனேஜர்
டீம் மேனேஜரா எத்தன வருஷமா வேலே செய்றீங்க
இப்பதாம் ப்ரோ ஒரு டூ மந்த்ஸ் ஆவுது
டூ மனிஸ்ல டீம்லிடர் குடுத்துட்டாங்ளா
புரில ஃப்ரோ இல்ல ஃப்ரோ ஃபர்ஸ்ட் இதுந்தே ட்ரை பண்ணியிருந்துது
ம்
ஆ
டூ மன்ஸுதா ஆவுது குடுத்துட் டீம் லீடர்
ஆ ஆ
நீங்க மெக்கானிக்கா
புரில ஃப்ரோ
இல்ல டிகிரி படிச்சிருக்கீங்ளா டிப்ளோமோ படிச்சிருக்கீங்ளா
ஆ டிகிரி டிகிரி பச்சே
என்ன டிகிரி முடிச்சுகிறீங்க ப்ரோ நீங்க
ஹலோ
ஹலோ
இன்னா டிகிரி ப்ரோ முடிச்சிருக்கீங்க
ப்ரோ உங்க வாய்ஸ் பிரேக் ஆயி பிரேக் ஆயி வருது ப்ரோ
ஆ கேக்குதா ப்ரோ இப்போ
ஆ கேக்குது ப்ரோம் மேக்ஸ் மேக்ஸ் ப்ரோ னா டிகிரின் கேகுறீங்ளா
ஆமா ஆமா
மேக்ஸ்
மேக்ஸா பி எஸ் சி மேக்ஸ் நா வந்து பீ கா ம் முடிச்சிருக்கே
ஆம் ப்ரோ
கொஞ்சோ இன்னு ட்ரைப் பண்றே ஆனா ஒர்க்கு எதாவ்தா
ஆ நம்ம உள்ள ஆளுங் மூலிமா உள்ளப் போயிட்ச்சி ப்ரோ
ஆ அப்பனா ஓகே ஃப்ரோ ம் சப்போட் பண்ணங்க எதனாச்சு அவுங்க அப்போட இன்டெர்வியூகெல்லாம் போறே சொலைட் ஆவுறே செரி ஓகே பேக்கேஜி அவ்ளோ இவ்ளோச இன்னும் மேரேஜ் ஆவ்ல ப்ரோ
ஏஜி ப்ரோ
டுவெண்டி பைஃவ்
ண்டி ஃபை
பில்கே ஹலோ உங்ளுகு மேரேஜ் ஆயிர்ச்சா
இல்ல இல்ல ப்ரோ
மொதல்ல வேல தேடிட்டு தா அப்றோ மேரேஜில்லா பண்ணு
அ
எதாச்சு டூர் போயிருக்கீங்களா
புரிலிங் ப்ரோ
டூரு எங்கனாச்சு போயிருக்கீங்களா
எதுமே கேக்கல ப்ரோ நீங்க பேசதே
டூர் எங்கனாச்சு போயிருவீங்ளா
ஹலோ கேக்குதுங்ளா
ஹலோ
ஆ இப்ப கேக்குது ப்ரோ சொல்லுங்க ப்ரோ
டூர் எங்கனாச்சு போயிருக்கீங்ளான்னு கேட்ட
டூரு எல்லா தக்கும் போது ப்ரோ ப்ப நெக்ஸ்ட் மந்த் ஒரு ப்ளான் ஒண்ணு இருக்கு
என்ன ப்ரோ அது
கேர்ளா
கேர்ளா வா மூனாரா கொச்சியா வயநாடா
வர்க்லா வர்க்லா
வர்க்களா
ஆ
போணு ப்ரோ ஆனா நானு பாத்துட்டே இருக்கே ஆனா ஃப்ரெண்ட்ஸ்சே யாரும் வர மாட்றாங்க
அ ஆ
அங்க போனா ஒரு பதி பதினஞ்சு பேர் போனாதா பட்ஜெட் கரக்ட்டா இருக்கும்
ஆ நாங்க ரெண்டே பேரு ப்ரோ நானு எங்க ப்ரதர் ஒருத்தர் இருக்காரு
நானு ரெண்டு பேர் போறீங்ளா
ஆ இன்னு ஒரு ரெண்டு பேர் இருக்குறாங்க
என்னா ரெண்டு நாலு பேர் அதுக்கு கம்மியா போனா கொஞ்சோ காசு கொஞ்சோ அதிகமா எடுத்துட்டு போணு
அவள்தா ப்ரோ சிம்ப்ளா போய்ட்டு சிம்ப்ளா வரணு நம்ம நாலு பேரு கூட்னு போயிட்டு அவ நாலு பேரு நம்மல தப்பா பேசக்கூடாது நம்ம நாலு பேர் போறமா நம்ம ஜாலியா இன்ட்டு வரணு
அப்டி கெடையாது கூட்டமா போன ஒரு என்ஜாய்மெண்ட் பண்லா அந்த மாரி நா சொல்ற நாலு பேர் ன்னா நாலு பேர நம் நம்ம முஞ்ச நநீ பாரு ஏ முஞ்சு நா பாரு நாலு பேர் உள்ளதா இருப்பாரு புரியுதா உங்ளுக்கு அதுனால் தா இப்ப வரைக்கு நீங்க போனீங்ளா ஒரு டீடில்
புர்லீங்க
இன்னக்கி வர்க் போனீங்ளா இல்லயா இன்னக்கி
ஆ ஆ போய்ட்டம்
அப்ப டி பில பாத்தே கோட்டி ஆ வாட்ஸப்ல டீ பில பாத்த
ஆ
ஆ பெயிண்டிங்கு அந்த மாரி பாத்த ப்ரொஃபஷ்னலா
ஆ
என்ன சாப்ட்டிங்க ப்ரோ இன்னக்கி மார்னிங் என்னா சாட்டிங்கோ
மார்னிங் பிரியாணி அஃப்டர்நூன் பிரியாணி
ஈவ்னிங்கு பிரியாணியா
ஈவினிங் எது சாப்பல இப்ப நைட்டு தா எது சாப்பனு
அப்ப நைட்டு அதா பிரியாணியா தோசயா
தெர்லயே இதுக்கப்றந்தா தெரியு
ந ப்ரோ வயறு என்ன ப்ரோ ஆகு ரெண்டு டைம் பிரியாணி சாப்ட்டு எப்ப போனீங்க ஹலோ ஹலோ
ஹலோம்
கேக்குதா ப்ரோ
ஆ கேக்குது கேக்குது ப்ரோ
எந்த ஊரு ப்ரோ நீங்க
ஆ அதா ப்ரோ திருநெல்வேலி
திருநெல்வேலி
ம்
வாய்ஸ் ஒரு டிஃப்ரெண்டா பேசுறீங்க தமிழ் ஏன்னா எனக்கு தமிழ் பேச வராது இப்பதா கொஞ்ச கொஞ்சமா பேசுற நா முஸ்லீம்மு
ஆஹா
ஒ தமிழ் இப்பதா கொஞ்ச கொஞ்ச வெளிய நா நா சுத்தி இருக்குறது எல்லாமே முஸ்லிம் தா ஊர்லே இப்போ சென்னையில வந்துட்டு இப்போ எல்லாருக்கு தமிழ் பேசா கத்துக்கறா அவ்ளோ
ஆ அவங்க வீட்ல எல்லா
எங்க எ எங்க வீட்ல எல்லாமே முஸ்லீம்தா உருது தா பேசுவாங்க
ஆஹா
சரி டா பேச மாட்டாக சொந்தக்கார யார்னா சூரத்த இருப்பாங்க அவங்ககிட்டதா தமிழ்ல பேசுவோ
ஆ
நம்ம ஊருதுல தா பேசுவோ அவ அவங்க தமிழ்லதா பேசுவாங்க அந்த மாதிரி இது எல்லாமே முஸ்லிம் தான நம்ம பேமிலில எல்லாமே
ம் உங்க வீட்ல எல்லா நல்லா வேல செய்றாங்க இல்ல நீங்க மட்டுதானா
இல்ல மொத்த அஞ் நாலு பேர் அஞ்சு பேர் ப்ரோ
ஆ
நா தா லாஸ்ட் கட குட்டி
ஆ
கடக்குட்டிக்கு தா எந்தஇதுமே செட்டாக மாட்டங்குது ஒரு ஒரு அண்ண வந்து சிக்கன் ஷாப்பு இன்னொன்ன வந்து அப்ராட்ல தொழில் செய்ராரு
ஆ
இன்னொன்னு அக்கா மேரேஜ் ஆய்டுச்சு ஆ நாலாவது அண்ணே அவர் வந்து இப்போதா ரீசன்டா ஒரு சிக்கன் ஷாப் ஒன்னு ஓபன் பண்ணாரு ஒன் மந்த் ஆவுது
ஆ
லாஸ்ட்டு நா தா ப்ரோ
ம்
உங்க வீட்ல
எங்க வீட்ல நா மட்டு தா ப்ரோ
நீங்க மட்டுதா கடைகுட்டி
ம் அப்புற இப்ப ஜாவால்லா பாத்துன்னு இருக்கிறீங்க அதெல்லா எப்டி போகுது
ஆ போய்ட்டுதா ப்ரோ இருக்கு உன்னா என்னா போய்ட்டுதா வந்துட்டே இருக்கே ஒரு அப்ராட அப்ராடுதா ட்ரை பண்ணிட்டு இருக்கே இப்போ
அப்ராடா அ என்னப்ரோ அங்க ஒர்க்கு
சவேரோஸ் லாஜிஸ்டிக் அந்த மாதிரி
ஏர் ஹோஸ்ட் ஜாப் இல்ல ப்ரோ
ஆ ஆ கேக்குது கேக்குது
அது ட்ரை பண்ணலாம்னு
ஆ செரி பண்ணுங்க எல்லா நல்ல தா எது பண்ணாலு
ஆ இங்க கெடக்கிற செலரி செரி அங்கனாச்சி அதிகமா கிடை இப்ப ஒரு ரெண்டு வர்ஷ போய்ட்டு வந்துட்டு வச்சிடு அப்புறமா நிம்மதியா இங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு ஆ கல்யாண பண்னு அதா அத்தா பண்ணு எனக்கு இருவத்தஞ்சி வய்சு ஆயடுச்சு இப்பவே சொல்றாங்க பொண்ணு பாக்கலையா பொண்ணு பாக்கலையாண்டு
பொண்ணு பாருங்க நீங்களே எதனா ஒரு பொண்ணு பாருங்க அதெல்லா இன்ட்ரெஸ்ட் இல்லைங்களா
அதெல்லா இன்ட்ரெஸ்டே இல்ல மொதல்ல சம்பாதிக்கணு மொதல்ல வீடு எத்தனாச்சி இருந்ததா நம்போலுக்கு
ஆ
சும்மா சும்மா காசுல்லாம கல்யாண பண்ட்டு யாரு அவஸ்தப்படுறது
ம்
கொஞ்சனாச்சி யோ எதையு சேத்து வைக்கில
செட்டில் ஆகும்ன்றீங்களா அப்பறோ தா கல்யாணமா
ஆமாப்ரோ இல்லனா இல்ல
செலவுலா பாத்தா ஆவாது ப்ரோ
கொஞ்சனாச்சி ஒரு செஃப்டி இருக்குனு ப்ரோ
ஆ
ஒரு கரெக்டா ஒரு வேல இருக்கணு நம்முள்ட செட்டாவுனு அந்த வேல
பாருங்க செட்டவுறமாரி பாருங்க சீக்கிர கல்யாண பண்ணுங்க இருவத்தஞ்சி வய்சு ஆவுதுன்றிங்க
என்னைக்கு என்னைக்கு நஞ்ச பரவாயில்ல எனக்கு வேல கிடைக்கல என்னக்கு கல்யாணம் ஆகல சேரி உங்களுக்கு ஏதாச்சு வேல நல்லாதா இருக்கு நீங்க அச்சு
அவள தா ப்ரோ நெக்ஸ்ட் இயருக்குள்ள மேரேஜ் பண்ற
கிரியூ பாத்தீங்களா இல்லையா பாத்தீங்கன்னா இல்லையா
எதுவுமே கேக்கல ப்ரோ நீ பேசறதே பிரேக் ஆய் பிரேக் ஆய் வருது வாய்ஸ்
பொண்ணு பாத்தீங்களா இல்லையா
பாத்துட்டு இருக்கே ப்ரோ
ஓ பாத்த ஆயச்சா டி டைரக்ட இப்போ கல்யாணம் தா
கல்யாணம் தா
அந்த டைம் இந்த டைம்லதா என்ஜாய் பண்ண முடியும் அந்த டைம்ல அப்புறமா கல்யாணம் அப்புறமா என்ஜாய் பண்ண முடியாது. வீடு வேல அது தா இருக்கு
ஆ
என்ன ப்ரோ ஃபேமவுஸ் ஆயிருக்கோம் உங்க ஊர்ல
புரிலேங்க ப்ரோ
உங்க ஊருல என்ன ஃபேமவுஸ்
என்ன ஃபேமஸ்னா எல்லாமே ஃபேமஸ் தா
இங்க நல்லா இது இது நல்லா இருக்கும் அது சொல்லுங்க அத பத்தி
எல்லாமே நல்லாதா ப்ரோ இருக்கும் எது நல்லா இருக்கும்னா புட்டு
நீ பிடிச்சது ஸ்வீட்டு அந்த மாதிரி ஏது இல்ல
ஆ
ஹலோ
ஹலோ
சொல்லுங்க ப்ரோ அப்படியே வாய்ஸ் அப்படியே பிரேக் ஆகுது மாதிரி இருக்கு
ஹலோ
ஆ
ஹலோ ப்ரோ நமக்கு கொடுத்த டைம் முடிஞ்சுட்டுது நெக்ஸ் டைம் நெக்ஸ்ட் கால்